ஹலோ
ஹலோ ஹலோ நல்லா இருக்கீங்ளா எப்டி இருக்கீய
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா கொழந்தங்களா ஸ்கூலுக்கு போய்ட்டு வண்ட்டாங்களா
ஆ போய்ட்டு வண்டாங்க உங்க குழந்தைங்களல்லா ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தாச்சுங்ளா
ஆ ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தாச்சுங்க என்ன நைட்டுக்கு டின்னர் என்னங்க
இது கோதும தோசையு தக்காளி பஜ்ஜியுங்க நீங்க என்ன செஞ்சீங்க
நானு இன்னிக்கு ராகி மாவு மாவுல வந்து அட செஞ்சங்கே அப்ற அப்ற பாத்துட்டீங்கினாம் ஆ அவ்ளதாங்க ராகி மாவு அட தாங்க எல்லாத்துக்குமே ராகி மாவு அடதா
ஓகேங்க ஓகேங்க
நீங்க என்ன செஞ்சீங்
நாங்க கோதும தோச சட்னி செஞ்சி சாப்டாச்சிங்க நீங்க மொ மொளகாப் பொடிலா வீட்லியே அரைப்பீங்ளா
ஆமாங்க மெளகாப் பொடி மா இது கோதும மாவு ராகி மாவு அப்றோ எல்லாமே வீட்லதரைப் போங் நீங்க வீட்ல வ அரைப்பீங்ளா இல்ல கடைல வாங்குவீங்ளா
நாங்ளு வீட்ல தாங்க அரைப்போ கோதும வாங்கி நம்ம காயப்போட்டு வச்சு வீட்லியே அரச்சி சிக்வே ராகி எல்லாமே அப்டிதா வாங்கி செஞ்சுக்வேங்க மொளகாப் படியு எல்லாமே வாங்கி செய்யறத்தாங்க மொளகா வத்தல் எல்லா வாங்கி டவுன்ல போய் வாங்கிட்டு வந்து காய வச் ச்சி நானே அரச்சுக்குவே கடைல வாங்க மாட்டேங்க அதல ஃபுல்லா கெமிக்கல் கலந்திருக்கும் இல்லிங்ளா அதனால அ வீட்ல நானே செஞ்சுக்குவே
சேர் செரிங்க நா இது நாள் வரைக்கு அப்டி பண்ணத் தில்லைங்க நான் வத்துட்டீங்னா கோதும மாவு ராகி மாவு அதுக்கப்பறோ வந்து அரிசி மாவு இடியாப்பத்துக்லாங் இருக்கலங்க அதுக்கல்லா அரிசி மாவு அந்த மாரிதா வந்து நாங்க செஞ்சிருக்கோ ஆனா அங்க இது நாள் வரைக்கு தூள் எல்லா வந்து அரச்சது இல்லைங்க நீங்க எப்டி தூள் எலா அரைப்பீங்க
நாங்க வந்து இந்த கொ கொத்தமல்லி இருக்குல்லங்க கொத்தமல்லி தூள் வந்து அதுவு நம்ம கடைல வாங்கனா அந்த மரத் தூள் அந்த மாரி கலக்கறாங்ககர்னால கொத்தமல்லி வாங்கி கொஞ்ச வெய்யில காய வச்சு வறுத்துங்க அரச்சு வச்சட்டம்னா ஒரு வருஷ் ஷ ஆனாலு ஒன்னு ஆகாதுங்க அதே மாரி மெளகாத்தூளுக்கு வந்து மெளகா கொத்தமல்லி ஜீரகோ அப்றோ வெந்தயோ கருவேப்பல உப்பு கொஞ்ச மஞ்சத்தூளு இதெல்லாம் போட்டுங்க வெந்தயோ மெளகும் போடணு இதெல்லாக் கேம் ஆம் மொளகா வந்து ஒரு ரெண்டு கிலோனா கொத்தமல்லி கொஞ்சோ ஒரு அர கிலோ அந்த மாரி ஜீரகோ கொஞ்சோ கம்மியாகு வெந்தயோ இத மாரி கொஞ்ச கொஞ்சமா அதெலா கம்மியாயிட்டே வருங்கே அதக் கொஞ்சோ வெளக்கெண்ண ஊத்தி வே மொளகாய் வந்து வறுத்துக்கிறதுங் லைட்டா இல்லனாலு நம்ம வெயில நல்லா நம் நம்ம கையில நொறுக்குனாலே வந்து முருகுமு முருகள் மாரி ஆகற மாரி இருந்துச்சுனா அப்டியே போட்டுக்லா இல்லனா கொஞ்ச வெளக்கெண்ண ஊத்தி வறுத்து அரச்டம்னா ரெண்டு வருஷ ஆனாலு உங்குளுக்கு மொளகாத்தூள் கெடாது நல்லா மனமா சூப்பராருக்குங்க நீங்க ட்ரைப் பண்ணி பாருங்க
அ கண்டிப்பா ட்ரைப் பண்ணி பாக்கறங்க இப்ப சாம்பார்த் தூள் மெளகாத்தூள் மட்டு போடுவீங்ளா சாம்பார்த் தூள் அரச்சு வச்சுக்வீங்ளா எப்டி
சாம்பார்த் தூள் அரச்சுக்றத்தாங்க அது வந்து இப்போம் நா மொதல அரச்சிட்ருந்தே இப்ப கொஞ்ச அரைக்கிறதில்ல கடைலதா வாய்ங் கிறதுங்க ஆனா மொளகாத்தூள் வந்து வீட்லதா அரச்சுக்குவே அது கூட லைட்டா சாம்பார்த்தூள் போட்டுக்கிறதுங்க
பரவால்லைங் பரவால்லைங்க நானுமே வந்து அப்டிதா குடுக்கணுன் நெனச்சிட்ருக்கேங் சென் செய்யிணு அப்டிதா பண்ணணுன் நெனச்சிட்ருக்கங்க எங்கிங்க டைமே இருக்கறதில்ல கடைலப் போய் தொட்டா தொண்ணூறுக்கு போய் கடைலியேப் வாய்ங்க்கிறது இப்ப பாத்துட்டீங்கினா கோதும் மவுலாம் பாத்தீங்கினா கடைல வாங்கனா வந்து சுத்தமா மைதா மாவுதாங்க ஒன்னுமே செரி இருக்றதுல்ல இதே நீங்க இங்க பாத்துக்கோங்க நம்ம அரச்சு வெய்யில காயப்போட்டு வாங்கி அரைச்சி வெயில்ல காய போட்டு எடுத்து நா மா சு அரைச்சிட்டு வந்து ஜளிச்செல்லா வெச்சு நமக்கு அதெல்லாம் சூடு ஆர்னதுக் ப்றோ எடுத்து சுட்டு பாத்தா பூரியில செஞ்சு பாதீங்னா வெச்சுக்கோங்க அப்டியே புஸ் புஸ் புஸுன்னு வருது அவ்ளோ அழகா வருதுங்க சாப்பறக்கும் நல்லா இருக்குது சீக்கிரம் டைஜிஷன் ஆயிருது இல்லைங்ளா
கண்டிப்பாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தா கோதும மாவ வந்து நம்ம நீங்க சொன்ன மாரி மைதா அதிகமா கலந்ததுனால ஒயிட் கலரா அது ஒரு மார்ரிருக்கும் இதுவே நம்ம அரைச்ச மாவ பாருங்க அது கொஞ்சம் கலர்ரா லைட்டா சேஞ்ச் ஆகு ஒரு டார்க்கு கலர் மாரி இருக்கும் இதனா அ நம்ம சுத்தமா கோதுமைதா அரைக் கிறோ அந்த மைதா கலந்தா சாப்டறதுக்கு வந்து சாப்ட்னஸே கெடைக்கிறது இல்ல இது நீங்க சொன்ன மாரி பூரியும் பொசு பொசுன்டுருக்கு இந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க சாப்புறக்கே நல்லா இருக்கு ஒரு டேஸ்ட் டேஸ்ட் ஸ்மெல்லும் வந்து நல்லா இருக்குங்க நீங்க சொல்றது கரெக்ட் தா நம்ம கோதும நா அது நானு மொதல்லந்து அப்டிதா அரைச்சுக்கிறதுங்க அதே மாரி இடியாப்பத்துக்கும் அப்டிதாங்க அஹ் பச்சரிசி மாவு மட்டு தனியா போட்டா நல்லா இருக்கு அப்டி இல் நம்ம சாப் பாட்டரிசிலியும் செஞ்சுக்கலா அது இடியாப்போ சூப்பரா வருங்க
நா என்ன பண்ணுவேன்னாங்க இடியாப்பத்துக்கு வந்து ஒரு பச்சரிசி ரெண்டு கிலோவு புழுங்கரிசி ரேசன் அரிசி இருக்குலங்க அது ரெண்டு கிலோவு எடுத்து நா கொஞ்சம் ஒரு பத் து நிம்ஷோ தண்ணீல ஊற வச்சுட்டு நாலஞ்சு தண்ணீல கழுவி வெயில காய போட்டு எடுத்து து வெச்சு நல்லா காஞ்சோன்னே நல்லா முறுமுருன்னு காஞ்சனே மிஷின்ல கடையில குடுத்து அரைச்சிக்றதுங்க அரச்சு அத எடுத்து நம்ம வந்து எப்பயும் போலங்க இந்த சுடுதண்ணி ஊத் தி அஹ் கை பொருக்க அளவுக்கு சுடுதண்ணி ஊத்தி உப்பு போட்டு நல்லா பெனஞ்சு எடுத்து இடியாப்ப மாதிரி நம்ம இட்லி பானையில போட்டு அப்டியே ஆவி இட்லி எப்டி ஊத்துறோங்க அந்த மாதிரி அந்த இட்லி துணி போட்டு அப்டியே புளிஞ்சு எடுத்துறதுங்க அப்டிதா அவ்ளோ தான்ங்க இடியாப்போ அவ்ளோ ஈஸியாவும் இருக்குது நம்ளுக்கு அந்த மாவெல்லா அரைச்சு வச்சட்டோம்னா பாத்துக்கோங்க ஒரு நா இட்லி தோசையெல்ல செய்றோ இட்லி தோச செய்ணுமா அப்டின்னு சொல்லி நைட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டுருப்போ இப்ப பாத்துட்டீங்கனா இந்த மாரி அரச்சு வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமா நம்ம அரைக்கவும் செஞ்சிக்கலாங்க இதல்லா சீக்கிரமா அரைஞ்சிரும்மல்லங்க அரிசி மாவு எல்லா பாத்து அப்ப சீக்கிரம் வேகவு செஞ் சிருங்க நம்ளுக்கு இல்லைங்க இப்ப பச்சரிசி மட்டும் போட்டீங்கன்னா நைட்டு வந்து வயிறு வலி பிடிச்சக்கோங்க கொழந்தைங் காகட்டு பெரியவங்களுக்காகட்டு வந்து சீக்கிர வயிறு வலி புடிச்சுக்கோங்க ஆனா வந்து ரேஷன் அரிசி கூட புழுங்க அரிசியோ இல்லன்னா கடையில வாங்குற கை வலையில வாங்குறோ பாத்தீங்களா அந்த மாரி நல்ல அரிசியோ வங்கீ இல்ல இட்லி அரிசியோ கூட போட்டு இந்த மாரி அரைச்சு வச்சுக்கிட்டாலு நம்ளுக்கு நல்லா இருக்குங்க நீங்க சுட்டு பாத்துருக்கறீங்களா இல்ல பச்சரிசி மட்டுத்தா போடுவீங்களா
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டுதா நா தனிய பச்சரிசியு போட்டு பாத்திருக்க ஆனா புழுங்க அரிசி போடும் போது கொஞ்சோ இந்த இடியாப்பம் வந்து ஒரு என்ன சொல்றது சாஃப்டா இல்லாத மாரி எனக் தோணுதுங்க சாப்பாட்டு அரிசியில போட்டா சூப்பரா இருக்குது அது தனியா போட்டா ஆனா பச்சரிசி நீங்க சொன்ன மாரி கொஞ்சம் வயிறு வலிக்கு அதே சமயம் அது சூடுதாங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க எனக்கு ஒரு நாள் சாப்டுட்டே பச்சரிசி மட்டு செஞ்சிட்டு ஒரு நானு ஒரு அஞ்சு கிலோ பக்கோ நல்லா வெயிலல்ல காய போட்டு எடுத்து வெச்சு எல்லா பண்ணிட்டேங்க எல்லா எட்த்து வெச்சுட்டு ஒரு தடவ வந்து கொழந்தைங்கு குடுத்துட் நாங்க எல்லாருமே சாப்ட்டுட்டோங்க எல்லாத்துக்கு ஒத்துக்குச்சி எனக் மட்டு ஒத்துக்கவே இல்லங் சரியான வயிறு வலிங்க நைட்டு் ஃபுல்லா அப்ற அடுத் த்து தடவ சரி வேற எதுனால இருக்கு அப்டின் நா பாத்தங்க அப்ற அதே மாரிதெய் டிமங பண்னா அதே மாரிதாங் வைத்து வலியு அப்ற அதுலந்து தச்சரிசிமாவே தொடரந்து விட்டுட்டேங்க ப எப்பி போட் பச்சரிசி மாவு பாதியு அப்ற சாப்பாட்டு அரிசி பாதியு அதுதா போட்டுட்ருக்றங்க அது அதுவு கூட நல்லதுதானுங் நம்ளுக்கு அப்புறம் பாத்து த்தீங்கன்னா ஹா
ஆமாங்க நீங்கள் க பச்சரிசி வந்து போல சொல்லுங்க
ஆ பச்சரிசி வந்து அம் அது ரொம்ப ஸு தூடுங்க சேக்கொம் முடிஞ்ச அளவுக்கு சேக்காம இருக்குறது நல்லதுங்க
ஆமாங்க அது கரெக்ட் தாங்க நானா அப்ற அது கொஞ்ச நாள் அந்த மாரி பண்ணிட்டு விட்டுட்டுங்க இடியாப்பத்துக்கு அதிகமா செய்யுறது இல்லங்க
ஆ சேர் சேரிங்க நீங்க இப்ப கோதும வந்து பஞ்சாப் கோதும வாங்குவீங்களா இல்ல நார்மல் கோதுமையே வாங்கிருவீங்ளா இப்ப பாத்துட்டீங்கனா பஞ்சாப் கோதுமன் தனியா இப்ப வந்து கடைகள்ல விக்கிறாங்க அதுமே நல்லா இருக்குதுங்க சூப்பரா இருக்கு நார்மல் கோதுமைய விட நல்லா இருக்குதுங்க அ அப்றங் ஒரு தடவ் பஞ்சாப் கோதும வாங்கி அஞ்சி கிலோ போட்டு பாத்தோ நல்லா இருந்ததுங்க அரச்சது இதே மாரிதா நம்ம எப்படி இப்படி வைக்கிறோங்க நார்மல் கோதுமையே நல்லா காய போட்டு எடுத்தது பண்ற அதுவு சூப்பரா இருக்குதுங்க
அப்டிங்களா பஞ்சாப் கோதுமென் தனியா இருக்வ நாங்க வந்து சா நார்மலா இருக்ற கோதும தா வாங்குவோங்க அதுக்கா ஒரு ஒரு மண்நேரம் ஊற வச்சு கழிஞ்சு நல்லா காய் யே போட்டுங்கணா ரெண்டு மூண் நாள் நல்லா வெயில் அடிக்கும் போது காயப்ட்டு எடுத்து அரச்சி வச்சுக்குவே அப்டி இல்லன்னா அது கூட இந்த சோயா கொஞ்ச போட்டு அரச்சா நல்லா சாஃப்ட்டா ருன்றாங்க ஆனா நா இன்னு போட்டதுல்ல தனியாவே நல்லா இருக்குங்க
சே செர் ஒரு டைம் போட்டுட்டு சொல்லுங்க எனக்கு நானு ட்ரை பண்ணி பாக்ற செரிங்ளா இல்ல நா ட்ரை பண்ணாலு உங்கு சொல்ற கண்டிப்பா
ஓகேங்க சொல் உல்லுங்க
ஆ செரிங்ளா இப்ப இங் இப் இப்ப நம்ம கடைய்ல வாங்கி எல்லாமே வந்து அரச்சிட்டு வந்து வெக்றோம் பாத்தீங்ளா ஆ நம்ம மொளகா பொடி மல்லிப்பொடி அதெல்லா அதுல பூச்சி புடிக்காம எப்டிங்க பாத்துக்குறது அது எப்டி பண்ணாலும் பூச்சி புடிச்சிருதுங்க என்னதா பண்றதுங்க அது
அது நீங்க அரச்சிட்டு வந்து நல்லா விறு விறுனு ஆர வைக்கணுங்க லைட்டா சூடு இருந்து நீங்க பாத்திரத் த்துல மாத்துனா கூட நீங்க சொல்ற மாரி அப்டி ஆகுது அது கொஞ்சு இல்லன்னா வெயில்ல ஒரு நாள் எடுத்து கொஞ்ச நேர வெக்கணு ஏனா ரம் ரொம்ப நேர வச்சா காத்துல வந்து பறக்கும் இல்லைங்ளா மொளகாத்தூளு அதனால லைட்டா அந்த வெயில் பர்ற மாரி வெச்சிட்டு அதுக்கப்றம் மூடி வெச்சிருங்க ஒண்ணுமே ஆகாதுங்க
சேர் செரிங்க நான் ட்ரை பண்ணி பாக்குறங்க இப்ப அ அப்றோ பாத்துட்டீங்கன்னா இன்னூத் த்தடவ நீங்க இந்த சாம்பார் தூளுக்கு மட்டு எப்டின் சொல்லுங்ளே கொஞ்சோ ரெசிபி
சாம்பார் தூளுக்குங்ளா கொத்தமல்லிய அதுக்கு வந்து மா கொத்தமல்லி சீரகம்லா கொஞ்சோ ஆ சரிசம் அளவு மாரிதா போட்ணுங்க மொளகாத்தூளுக்கு வந்து நீங்க மெளகா அதிகமாவு மல்லி அத விட கொஞ்ச கம்மியா அப்டி போடுவா ஆனா சாம்பார் தூளுக்கு கொத்தமல்லி சீரகோ, பெருங்காயோ, மெளகா இதெல்லாமே ஒரே அளவுல போட்டு அரச்சாதா சாம்பார் தூளுக்கு நல்லா மனமா இருக்குங்க
செரிங்க நா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறே இந்த தடவ தா வெயில் கொஞ்சோ டல் அடிக்குதுங் மழ வர மாரிருக் குது பாக்குறேங்க பாத்துட்டு நல்லா வெயில் அடிச்சுதுனா எல்லா காய போட்டு அரச்சிட்டுங்க ரெசிபி எப்டி இருக்குனு பாத்துட் சொல்றேங்க செரிங்ளா இங்கே ம் மாம் அஹ் சொல்லுங்க கண்டிப்பா அப்றோம் இட்லி பொடிலா அரச்சி வச்சுக்குவீங்ளா
ஆமாங்க இட்லி பொடியு அரச்சு வச்சுக்குவேங்க அது வு கொழந்தைங்களுக்கு குடுக்குறதுக் கொஞ்சோ ஈஸியா இருக் ம்புள்ளைங்க சட்னி எல்லா செய்யாத போது அதனால இட்லி பொடி அரச்சு வச்சுக்கறதுங்க அளவா நெறய அரக்கிறது இல்ல நம்ம வீட்லயே மிக்சில போட்டு அரக்கிற அளவுக்கு நா செஞ்சுக்குவேங்க
சேர் செரிங்க சேரிங்க செரி இட்லி பொடி அரச்சுனா சொல்லுங்க நா வந்து வா வாங்கிக்கிறே ஒங்ககிட்ட சேரிங்க செரி நா வெக்கட்டுங்களா அப்றோ கூப்டுறேங்க
ஆ சேரிங்க கண்டிப்பா நா அரச்சிட்டு உங்களுக்கு சொல்றே